வணக்கம் ஹலோ
ஹலோ ஆ நா பேசுறது தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ரைட்டு ஆ இப்ப நம்ம இது ப்ரே பயணங்கள பத்தி பேசலாமா போ பயணங்கள் பயணங்கள்னா நீங்க வந்து ர ரயில் பயணத்தை அதிகமா விரும்புவீங்களா இல்ல டி ஆ பஸ் பயணத்த அதிகமா விரும்புவீங்களா
பயணம்னாலே விருப்பம் தானே பயணங்கள்னாலே அது ரயில் பயணம்னாலு செரி ஆ பஸ் பயணம்னாலு செரி ஓகே தா ரெண்டுமே வந்து பயணம் பண்றதுக்கே அவ்ளோவு விருப்பமா ஆர்வமா இருக்கு இப்ப இல்லல எப்பமே இப்ப அது அப்டிதா அது எந்த பயணமா இருந்தாலு சேரி குறிப்பா பாத்தீங்கனா இப்போ இரவு நேர பயாணம் அப்டின்னா நம்ம எப்டி சொல்றது அந்த இரவு நேர பயணம் அப்டின்னு எடுத்துக்கினா இப்ப வெயில்காலம் இப்ப குளுர்காலம் அந்தமாரி எடுத்துட்டீங்க அப்டின்னா ஆ அதுக்கு தகுந்த மாரி நம்ம பயணங்கள வந்து தேர்வு பண்ணிக்குவே இப்ப நா நல்லா பச்சப்பசேர்னு அந்த மாரி இருக்குது அப்டின்னா இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சோ நல்லா இருக்குது சில்லுன்னு இருக்குது அப்டின்னா அந்த மாரி பஸ்சு பயணங்கள் அந்த மாரி அந்த மாரி எடுத்துக்கிறது இல்ல கொஞ்சோ வெயிலு கொஞசோ ஹீட் அதிகமா இருக்குது கொஞ்சோ வெயில் காலோ அந்த மாரினா கொஞ்சோ அதுக்கு தகுந்த மாரி இரவு நேர பயணங்களோ இல்ல பகல் நேர பயணங்களோ அதுக்கு தகுந்த மாரி வந்து பிளான் போட்டுக்கிறது எத அமையுதோ அத வந்து நம்ம எடுத்துக்கலா
புரியல அ திகமா வந்து ரயிலோ இல்ல பஸ்ஸோ எது வேணாலு நீங்க எது ரெண்டுமே உங்களுக்கு விருப்போ அப்டித்தானே
ஆமா ரெண்டுமே விருப்பம்தா
ஆ விமானத்துல போன அனுபோ எதுவு இருக்குங்ளா
இல்லங்க இது வரைக்கு அப்டி ஒரு வாய்ப்பு அமையல ஆமா கெடைக்கல பிளான் இல்ல கெடைக்கல
அ
பிளானும் போடல அத பத்தி யோசிக்கவு இல்ல போன சும்மா அப்டி ப்ளோல போறதா ஆமா அத பத்தி யோசிக்கவே இல்ல
ம் புரியல எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா பயனோ அப்டின்னாலே ஒன்னு
ஆ
ஃபேமிலியா போணுன்னா நம்மளுக்கு ரயில்தா வசதி அம் பாத்ரூம் வசதில இருந்து எல்லாமே இருக்கு ஆ பஸ்ல கெடையாது ஆனா இப்ப வர்ற பஸ்லலா பாத்தீங்கன்னா சில பஸ்ல பாத்ரூம் வச தியு வந்துருச்சு
ஆமா ஆமா ஆமா இப்ப இந்த மெட்ரோ சி இன்ட்ரோசிட்டி அந்த மாரி நெறைய பசுக்கள்ள இருக்கு
ஆமா ஆமா அதனால இப்ப அதுவு கொஞ்ச வசதியாதா இருக்கு ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில் தா பிரச்சனை இல்லாம போக ரயில் பயணந்தா ஏன்னா உங்களுக்கு வந் து ஏ வே வேற எந்த அசௌகரியங்களு இருக்காது நல்லா படுத்துட்டு போலா அப்பறோ எடையில பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லா வரு இப்ப நார்மலா வந்து வைகை எடுத்துக்கிட் டிங்கன்னா அங்க உள்ளயே ஒரு கேன்டீன் இருக்கு நம்ம போனமா நம்மளுக்கு புடிச்சதா வாங்க்கலா சாப்ட்டுக்கலா அங்கயே அந்த மாரிலா இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கு இப்ப பஸ்னா எப்படின்னா அவ நி நிப்பாட்ற எடத்துலதா நம்ம சாப்பட முடியு அதுவு ஒரு சில எ ட நல்லாருக்கு ஒரு சில எட மோசமா இருக்கு
ஆமா கண்டிப்பா
ஆ அதனால பஸ்சு வந்து அந்தளவுக்கு இருக்காது இப்ப நம்மளா தனியா ஒரு கார்ல போறோ அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்ஜோ நல்லாருக்கு நம்ம விருப்பப்பட்ட எடத்துல நிப்பாட்டி சாப்ட்டுக்கலா அது நம்ம விருப்பந்தா அதுல பாத்தீங்கன்னா பைக்ல போறது ரொம்ப புடிக்கு பைக்ல வந்து லாங் ட்ராவல் போணுனு வச்சுக்கோங்களே நல்லா நல்லா ச ஜாலியா இருக்கு அதுவு வந்து இந்த மார்கழி தை இந்த டைம்ல போனோம்னா க்ளைமேட்டு உங்களுக்கு பகல்லயுமே நல்லாருக்கு வெயிலு பெருசா இருக்காது ஆ எப்படியு காலையில ஒரு பத்தர பதினோரு மணி வரைக்குமே கொஞ்ச நல்லாருக்கு க்ளைமேட்டு திருப்பி மதிய நாலு மணிக்கு மேலயு திருப்பி க்ளைமேட் நல்லாருக்கு ஆ அதனால அந்த டய வந்து ஆ ரொம்ப நல்லாருக்கு மனசுக்கு கொஞ்ச நல்லாருக்கு அந்த டைம் போறது அனால அந்த டயம் போறது ரொம்ப புடிக்கு ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனா கப்பல் பயணந்தா போணும்னு ஆசைப்பட்டுருக்கே ஆனா இது வரைக்கு போனதில்ல
ஓ சரிங்க சரிங்க
ஆமா இப்ப அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சென்னைல வந்து ஏதோ ஒரு ஒரு ஸ்கீம் இருக்காம ஒன் அவரு கடலக்குள்ள கூட்டு போயிட்டு வர்றாங்கன்றாங்க அதே எப்படினு தெர்ல யூட் டியூப்ல ஒரு வீடியோ பாரத்தே ஆமா அப்டியே யூடியூப்ல ஒரு வீடியோ பாத் ஐநூரூபாயோ ஏதோ சொல்றாங்க ஒன் அவரு உள்ள கூட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க போல அங்க சென்னை ஹார்பர்ல ஹார்பருக்கு போகணும் போல அங்கருந்து உள்ள கூட்டு போறாங்க போல அ போனே ஒரு ஒன்ன அவரு து சுத்திட்டு வந்தர்லா போல தல இன்னுமே தா ஒவ்வ ஒவ்வ நா ட்ரை பண்ணி பாக்கணு ஆமா நீங்க முடிஞ்சா அது வோனா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குன் சொல்றாங்க கப்பல் பயணம் வந்து நல்லா இருக்குன்றாங்க
ஓ சரிங்க சரிங்க உங்கள ஒருக்க முயற்சி பண்ணி பாக்லா அங்க வந்துட்டு ஏதாச்சி விசாரிக்கலா அவக்கு அமஞ்சிருச்சின்னா ஆ
திங்ளா
ஆமாங்க
அந்தமான்ல கப்பல்ல போறது அவ்ளோ நல்லா இருக்குன்றாங்க
ஓ சேர்
ஆனா உங்களுக்கு வந்து அங்க கப்பல்ல வந்து நார்மல் ஆ ரேட்டும் கம்மியான ஏதோ இருக்கும் போல அங்கே அதுலே நம்ம இது மாரி ரொம்ப கம்மியா சீப்பாலா இருக்கும் போல அத நம்ம சூஸ் பண்ணி போய்கிட்டோம்னா நம்மளுக் இன்னு அ ப்பர இருக்கு ஏ அ என்னா ஏய் யூடியூப்லனா க க எப்டியோ எ நறைய வீடியோ போர்றாங்ள கண்ணா பின்னான்ட்டு வீடியோ வருது
ஆமா அதுல எது உண்மை எது இதுன்னே தெரிய மாட்டிங்குது
ஆமா கண்டுபிடிக்கதே கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
கஷ்டந்தா ஆமா ஆமா
இல்ல அவுங்க பாட்டுக்கு வீடியோ போட்டு போய்றாங்க ஆ ஆ அவுங்க வெளம்பரத்துக்கு போர்றாங்ளா எதுக்கு போர்றாங்கன்றதே நம்மளுக்க புரிய மாட்டடிகிகுது
ஆமா ஒரு வீடியோவ எடுத்தன்னா உண்ம மாரியே பேசுறாங்க அதுல எவளோக்கு எவ்ளோ பேரு உண்மை உண்மைத்தன்மை இருக்குன்றது தெரிய மாட்டிகிது ஏன்னா முன்னாடியாது விடியோ எடுத்து போறாங்க அத அரிது இப்போ எல்லாரு கைலியு மொபைல இருக்கு ஏஐ சொல்றாங்க இப்ப அப்டின்றப்ப எது உண்மை எது ரியாலிட்டி எது எதுனே கண்டுபுடிக்கிறது கஷ்டமா இருக்கு அது அப்டியே ஒரு சில பேரு உதாசின சிலர் தா ஃபுல் டீட்டெயல்ஸ் சொல்றாங்க சில பேர் இருந்து டீட்டெயஸ் சொல்ல மாட்டாங்க சோ அந்த மாரி நறைய இ இருக்குது அது தெளிவானா ஆள் இதுல ஒன்னு நேர போய் விசாரிக்கணு இல்ல அங்க யாரா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ள இருந்தாங்கன்னா அவ அவங்கள விட்டு விசாரிச்சு அந்த மாரி வேணா ட்ரை பண்ணலா
ஆமாவே நம்ம நம்ம அதாவது நம்ம யூடியூப் பாக்குறதே ஏதாவது தெரிஞ்சுக்கலான்ட்டுதா அத பாத்து ஒரு நாலு வீடியோ பாத்து நம்மள கொழப்பி விட்டு நம்ம திருப்பி கண்டுபிடிக்கிற மாரி ஆயிடுது
ஆமா ஆமாங்க
அந்த மாரி ஆக்கிறாங்க இப்ப அதாவது நறைய தகவல் எல்லா நம்மளுக்கு சொல்றாங்க எது உண்ம எது பொய்யின் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இப்ப
அத சொல்லுங்க
இப்ப ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூ மூணு வருஷ முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அதா உண்ம அப்டின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க
ஆமாங்க
இப்ப பத்தா அப்டியே மாத்துறாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆ ஆ ஆ ஆ காலையில வாக்கிங் போனா மார் அடப்பு வந் துருங்கறாங்க இத்த நாள் என்ன சொன்னாங்க காலையில எந்துருச்சு வாக்கிங் போங்கன்றாங்க இப்ப என்ன பண்றாங்க இப்ப அதே டாக்டர் தா இப்ப அப்டியே மாத்தி சொல்றாங்க காலையில போனா மாறாடப்பு வருங்கறா என்னதானு ஒன்னும் புரியல
ம்
இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி மாத்தி சொல்றாங்க
ஆமாங்க அதே மாரின்ந்த பலய சாதம் எடுத்துக்கிட்டீங்க பலய சாதம் எடுத்துக் தெனமு இந்த சா சாதம் சாப்ட கூடான்றாங்க சாப்டா சுகர் வருன்றாங்க ஆனா அது எனர்ஜி ட்ரிங்க்னு ட்ரிங்ஸ்ஸுனு சொல்லி வெளிநாடுகள்ல்லா அத பேக் பண்ணி விக்கிறாங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லயு இப்ப நம்ம ஊர்லையுமே அதெல்லா விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நம்மள சாப்டுனு சொல்றாங்களா சாப்படக்கூடாது றாங்களா இல்ல அவுங்க விக்கிறதம் மார்க் மார்கெட்டிங்காக அதா மார்க்கெட்டிங்க்காக அப்டி பண்றாங்களானு ஒண்ணு புரிய மாட்டேங்கிது
என்ன பண்றாங்கன்னு தெரில இப்ப ஒரே குழப்பம் கொழப்பம் போ கொழப்போம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க
ஒரு தெளிவான மக்கள வந்து தெளிவா இருக்க விடுறதில்ல
ஆமா அப்னாத்தானா அவுங்க சம்பாரிக்க முடியு
ஆ கொலப்பிக்கிட்டே இருக்காங்க ஏ அதனால நம்பளால எதயுமே கண்டுபுடிக்க முடியறது இல்ல
ஆமா
இப்ப பஸ்ஸுக் பஸ்ல டிக்கெட் போடுணோன்னா ஆ நாலு ஆப்ல பாக்க வேண்டியிருக்கு
ஆமாங்க ஒவ்வொன்லே ஒவ்வொரு ஆஃபர் தர்ராங்க
ஆமா
அதுலயே செல ஆப்லா பாத்தீங்கனா ஒரிஜினல் மாரியே ஒரிஜினல் மாரியே ரெடி பண்ணிருக்காங்க அது பக்கா ஃபேக்கு நம்பாட்டு டிக்கெட்டு போடோன் னே அ ஏமாத்துறதுக்கு நறைய இருக்காங்க பாத்துதா இருக்க வேண்டி இருக்கு நேரா போய் டிக்கெட் போட்ட ஒரு ரேட்டு போட்றாங்க ஆன்லைன்ல புக் பண்ண ஒரு ரேட்டு போட்றாங்க கண்ட்ரெக்ட சீட்டா அங்க பஸ்ல போனா அங்க ஒரு ரேட்டு
அ இப் இப்ப நீங்க நேரா போய் புக் பண்ணா ரேட்டு கூட இருக்கு
ஆமா
அ ஆன்லைன்ல போட்டா கம்மியா இருக்கு என்ன எதுமே ஒணோ அ இத்தனைக்கோ அவுங்கதா வச்சிருக்காய்ங்க அவைங்க அவுங்களோட டிராவல்ஸ்லயே நம்ம போய் புக் பண்றோம்ன கொறச்சு குடுக்கலா கொறச்சு குடுக் க மாட்டிக்கிறாங்க ஆன்லைன்ல அவன் இல்லாம மோ மூணாவது ஆளு அவ கொறச்சி குடுக்குறா அது எப்டினே தெரியல
ஆமா
த் ஏ வியாபாரோ ஏ வித்தியாசமா பண்றாங்க என்னென்னமோ பண்றானுங்க ஒன்னு புரிய மாட்டேகுது இவுங்க பண்ற வியாபாரோ
ஆமா ஒன்னு புரியல ஏனா இப்போ ஆன்லைன்ல எத்தனா இப்ப நேர்ல போய் எடுத்தா கம்மியா தா இருக்கணு இப்போ உதாரணத்துக்கு நீங்க திரையரங்கள்னு எடுத்துக்கோங்களே திரையங்கரங்கள்ள வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அப்டினா டேக்ஸ்சோட சேத்து ரேட்டு கூட வரு அதே இதே நீங்க நேர்ல அங்க போய் எடுத்தீங்கனா ரேட்டு கம்மியா வரு இப்போ அந்த மாரி அதுதானே அந்த மா தான எல்லாமே இருக்கு ஆனா சில எடங்கள்ல இப்ப நீங்க ஹோட்டலே பாத்தாலு இப்ப ஹோட் டலே எடுத்துக்கிட்டாலு நீங்க நேர்ல போய் பாங்கனா ஒரு ரேட்டு ரேட்டு கம்மி தா நீங்க ஆன்லைன்ல இது பண்ணா ஆஃபர் போ ஆஃபர் இல்லாம பா்த்தீங்கனா ரே ரேட்டு வந்து அதிகோ தா சோ அப்டி பாத்தா இப்போ நேர் ல போய் எடுத்தா ரேட்டு கம்மியா தா இருகணு ஆனா நமக்கு ரேட்டு கூட தா போற்றாங்க
ஆமா
அதுதா என்ன கணக்குன்னு ஒண்ணும் புரியல
புரியல அ கவுர்மெண்டு ஒன்னு கேக்குறது இல்ல எந்த கவுர்மெண்டு வந்தாலு அப்டியே ரூல்ஸ் அப்டியேதா இருக்கு இது நம்மளுக்கும் புரியல இவுங்க திடீர்னு அ அத திடீர்னு ஆஃபர்னு போட்டு டப்புன்னு ரேட்ட கொறச்சுட்றாங்க ஆ க எ உ ஒவ்வொரு சீசன்லையு ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க ஒன்னு புரிய மாட்டிங்குது இவுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கனா தெளிவா இல்ல
ஆமா ஆமா கண்டிப்பாக
ஆமா ஒரே மக்கள வந்து கொலப்பிக்கிட்டே தா இருக்காங்க இங்கே ஏ இப்டி பண்றாங்கன்றது கேக்குறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு
ஆமா எது உண்மை எது பொய்யுனு தெரியாது இதுதே உண் மியானு தெரியாது இதுதே உண்ம சொல்டு ஒருத்தவங்க சொல்றாங்கனா அது நம்மல அப்டியே கொழுத்திக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுகிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கா அந்த மாரி தா அப்டி கொழப்பத்லேயே வச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் யாரு தெளிவா இருக்க விட மாட்றாங்க அது எல்லா துறைகளிளு அப்டிதா இருக்கு அது ஏன்னு ஒன்னும் புரியல
ஏதாவது ஒண்ணு பண்ணோனா ரேட்ட கொறச்சிடுறாங்க நம்மளு போ நம்மளு வாங்குற மாரி ஆயி போயிருது அந்த மாரிதா ஆகுது வே வேற என்ன பண்றது ரேட்டு குறையும் போது எல்லா ஆ
ஆமா இப்ப சமீப காலம பாத்தீங் கனா ஆன்லைன்ல மொபைல் போனோட ரேட்டு பாத்தீங்கனா ஏறி ஏறி இறங்குது பழைய ஸ்டாக்லா ஆ ஆஃபர் கொடுத்த நல்ல கன்பிகரேஷன் போன்ன ரேட் கம்மியா இருக்கும் சொல்டு ஆன்லைன்